ஆ கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது சிஸ்டர்
இந்த இப்பதா கால் பேசிட்டு வந்தே கூப்ட்டு இருந்தாங்க தம்பி கூப்ட்டு இருந்தா அத பேசிட்டு வந்தே ம் அது நீங்க தா சிஸ்டர் பொறுப்பு நானா அப்புடி ஆனுச்சுன்னா நாந்தா கஸ் டமர்க்கு பே பண்ணுவே என்னோட ஓன் காஸ் தா ஆமா பாவம் தானே அவுங்க உங்கள நம்பி தானே குடுத்தாங்க பொருள் குடுக்கணும் இல்லனா காஸ குடுத்துடணும் நம்ம வந்து ஒரு இது
ஆ ஆ சேரி நீங்க அப்போ மூவாயிர ரூபாவு நீங்க குடுப்பீங்ளா
குடுப்பே ஆமா குடுப்பே நா தா நெறைய கா ஆ ஆமா ஆமா நா குடுத்திருக்கே கஸ்டமர்கெல்லா
ஐய்யய்யோ
ம் உண்மைதா சிஸ்டார் நம்ம என்னைக்கு இந்த டீலர் ஆக்டிவ் ஆகுறாங்களோ அப்ப இந்த இப்ப இந்த காச அவுங்ககிட்டருந்து தா நம்ம வாங்கணு
ஓ
ஆமா இப்ப வந்து அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க பாருங்க அது தப்புதானே நீங்க தா ஏமாத்திட்டீங்கன்னு அவுங்க சொல்லுவாங்க உங்கள
ஆமா அப்டிதா சொல்றாங்க ஆனா
அப்டித்தா சொல்லுவாங்க இல்லன்னா நீங்க அவுங்ககிட்ட காமன் சேஷன் மாறியாவது பேசியாது பாக்கணு பாதி குடுக்கணும் குடுத் ட்டு நீங்க சொல்றது அவுங்க எப்டி சிஸ்டர் நம்புவாங்க அவுங்க எப்டி நம்புவாங்கன்னு நெனைக்கிறீங்க நீங்க ஆட்ரு பண்றீங்கன்னு தானே அவுங்க யாரு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா இல்ல
இல்ல இல்ல ஆன்லைன்ல தா
அத்தா அத்தா அவுங்களுக்கு நீங்கதாம்ப்பா பொறுப்பு
த்லருந்து தா சிஸ்டர் அவுங்க
அத்தா அத்தா நீங்க தா பொறுப்புன்றே நானு
ஆ
உம் நீங்கதா பொறுப்பு கொஞ்சோ பேசி அவங்களுக்கு அவுங்க டிஸ்டப் ஆகாம ஏதாவது பண்ணி பாருங்க
ம்
ம் இப்ப போய் நீங்களா கேட்டீங்கனாலு அது நம்பாதுதா நா திட்டிட்டே இருக்கே இப்பதா வந்திருக்கியா அப்டின்னு கேக்கும் நீங்க அப்பவே பேசி குடுத்துருக்கணு நம்பதா பொறுப்பு இப்ப ஒருத்தங்க ஐம்பதாயிர ரூபாய்க்கு நம்மளுக்கு ஆட்ரு பண்ணாலுமே அந்த பொருள வாங்கி குடுக்குற வரைக்கும் நம்ப தானே பொறுப்பு நம்பள நம்பி தான குடுக்கறாங்க அந்த மாறி இவர் நெனைக்கல டீலர் நெனைக்கல உங்களைய அவரு அவர் மேல தப்பு ஆனா நீங்க உங்க கஷ்டமருக்கு‌ உண்மையா இருக்கணுல்ல
ஆமா
ம் அது உங்ககிட்ட இருக்கும் போது வேணா குடுங்க நீங்க இந்த பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்ளே அது என்னாச்சு சிஸ்டர் ஏதோ ஒர்க் பண்றே ஹஸ்பண்ட்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்ளே
இல்ல இல்ல சிஸ்டர் ஆஹாஹா நா அதெல்லா பண்லையே
வேற ஏதோ ஒர்க் பண்றேனீங்ளே
ஆ ஹா இல்லயே எதுல கால் இப்ப கால் இது பண்றது தா
கால் பேச அத்தா சொன்னீங்க நீங்க கால் பேசுறதுதா சொன்னீங்க
ம் அதெல்லா இப்ப பண்றதில்ல நானு
ஆ ஆ
உம்
சேர் சேர் சேரி அல்ல அதுக்கு எதும் சேலரி எல்லா உங்ளுக் வல்லையா நான் நினைச்சேன் அங்கேயே கேடப்போம்
ச சிஸ்டர் அவ்வள தான் அதுக்கப்புறம் வரல
ஏன் அதுல நீங்க கண்டிணியு பண்லையா அதுல
கால்ஸ் இது வரமாட்டேந்தது ஓகேஸ் வரமாட்டேந்தது அதில
எனரல
ஓகேஸ்
ஓகேஸ்னா கஸ்டமர்ஸ் ஆ உம் சரி சரி சரி அது எல்லாத்த எல்லா இதுலயுமே அப்படிதான் சிஸ்டர் யாரு உடனே உங்களுக்கு நான் வந்து பண்றேன்னு சொல்லிட்டு வர போறாங்க யாரும் வர மாட்
ஆ எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது நெறய வந்துச்சு
ஆ
இப்பதான் வர்றதில்ல
ம் உம்ம்ம் அதுவும் நம்ம பண்ற பேங்க்ல வந்துட்டு அமௌண்ட் கொறைச்சிருந்தாலும் பரவால்ல
சரி நீங்க ஏதோ கோட்டாக்குல இருந்தன்னு சொன்னீங்களே
ஆமா ஆமா அதுதான் சிஸ்டர் அமௌண்ட் கூட இன்வெஸ்ட்மெண்டக்கலாம்
ஆஹ ஆ ஆமா ஆமா அதெல்லாம் கொஞ்சம் நிறைய அமௌண்ட் போடற மாதி இருக்கும்
ஆமா ஆமா அதனாலதான் அது எனக்கு செட் ஆக மாட்ட நம்மள நம்பி ஒருத்தவ எப்டி சிஸ்டர் அவ்ளோ அமௌண்ட் லாம் கொடுப்பாங்க செட் ஆகல அதனால அதுல இருக்கேன் அது ஐடி வந்து லாக் ஆக போகுது சரி இருக்கட்டும் அப்டின்னு டு ஆமா அப்டியும் மெயின்டன் பண்ணிட்ருக்கேன் யா யாரது சேத்து விட்டா பரவாலதான்னு யோச்சுட்டு இருக்கேன்
சரி சரி
ம் ம் வேற எதனா பிளான் இருந்தா சொல்லுங்க செய்வோம் சிஸ்டர் இது ட்ரேடு பண்றீங்களா
விஜய அதோட கும்படே போட்டிருணும்
இல்ல சிஸ்டர் நம்ளே பண்றது அது
வேணா வேணா
உம் அதாவது எப்டின்னா நான் டீட்டெயல் மட்டும் சொல்றேன் கேளுங்க அவங்க வந்து ஃபவுண்டேஷன் மாரி வச்சு நடத்துறாங்க சிஸ்டர் அநாத ஆசிரமம் இந்த சாப்பாடு போடுவாங்கல்ல அவங்க மாரியே ஃபவுண்டேஷன் மாதி வச்சி நடத்துறாங்க டூ இயர்ஸ் ஆகுதான் அவங்க வந்து என்ன அவங்களுக்கு என்ன பர்பஸ்னா நம்ம வந்து டரேடு வந்து எப்படி பண்ணனும் எந்த எந்த அமௌண்ட்ல எடுக்கணும் எந்த அமௌண்ட்ல விக்கணும்ன்றது எல்லாமே அங்க ஜூம் மீட் டிங் சொல்லிட்டே இருப்பாங்க லயன்லே இருப்பாங்க ஆஹ் இல்ல நான் பண்ண போறேன் பாத்துட்டு இருக்கேன் அங்க வந்து சொல்லுவாங்க அதுல வந்து நம்ம என்ன பண்னனும்னா நம்ம அதை கவனிச்சுட்டே இருந்துட்டு அவங்க சொல்லு நம்ம பண்ணிட்டு நம்மளே வெளில வந்துற மாதிரி மாதிரி இருக்கும் கத்துக்கணும் அது மட்டும் கொஞ்சம் கத்துட்டு நம்மளே விளாற மாதிரி இருக்கும் வர்ற ப்ராஃபிட்ல அவங்க கண்டிப்பா கரெக்டா தான் சொல்லி் கொடுக்குறாங்க அதுல வர்ர ப்ராஃபிட்ல பத்து பர்சன்டேஜ் வந்து அவங்க ட்ரஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும் அதுதா அவங்களுக்கு வேண்டியது அததுதான் அவங்க கேக்குறாங்க உஹம் நிறைய பேரு நான் இன்னைக்கு டூ தௌசண்ட் கெடைச்சுது எனக்கு எனக்கு இன்னைக்கு த்ரீ ஹண்ட்ரட் கெடைச்சிது அப்டின்னு குரூப்ல மெசேஜ் போட்டுட்டே இருப்பாங்க
நம்மெதாச்சி பண்ணணுமா போடணுமா
என்னது
முன்னாடி அமௌண்ட்டு
அதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதானே நம்ம ட்ரேடு பண்ண முடியு
ஆமா
ட்ரேடுக்கான அமௌண்ட்தா மித்தபடி வேற எதுவு அமௌண்ட்லா கெடையாது ட்ரேடு நம்ம உள்ள போய் நம்ம ட்ரேட் பண்ண போறோ நம்மளே வெளில வர போறோ மினிமம் விட்ராவல் அமௌண்ட் வந்து டூ தௌசணா டூ தௌசண்ட் சேந்ததுக்கப்புறந்தா நம்ம வித்ட்ரா பண்ணி நம்ம எடுக்கலா அதுதா அதுல கான்செப்ட்டு ம் அ அது என் இவங்க பிரவீனா சிஸ்டர் வந்து சேர்றேன்னு சொல்லிருக்காங்க கேட்ருக்கே நா பாக்கறேன் சொல்லிருக்கங்க வேணா உங்களுக்கு இன்டரஸ்ட் இருந்தா சொல்லுங்க ரெண்டு பேரையு சேத்து விடுறே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்புற ஓகேனா நீங்க அவங்கவுங்க பண்றதா இதுல இக்கு கோவப்ரேஷனுக்கெலா வேல இல்ல சிஸ்டர் நீங்கல்லா சேந்து பண்ணனு அதுக்கெல்லா வேலையே இல்ல அவங்க சொல்றத கேட்டு உங்களுக்கு இஷ்ட இருந்தா அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க பண்ண போறிங்க அவ்ளதா
ம் ம்
ம் இல்ல வேண்டானா நீங்க பாட்டுக் பேசாம இருந்தர்லா சில பேரு அதுல டென் பெர்சன்ட் அமௌண்ட் கூட குடுக்க மாட்டேங்கிறாங்களா வெளில வந்தர்றாங்கலா அத கூட அவங்க கேக்க மாட்டேங்கறாங்க நீங்களா விருப்ப இருந்தா குடுங்க அப்டின்ற மாரிதா சொல்றாங்க
ஆ
ம் செர் சவுண்ட்ஸ் எல்லா கேக்குது ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன் நெனைக்கிறே
சேரி சிஸ்டர் நா அப்புற பண்ட்டுமா
ஆ செரிங்க சிஸ்டர் அப்பற
ஆ ஓகே ஆ ஆ ஆ ஆமா ஆமா
அ இனு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசலாமா தனியா வெளில வரிங்ளா ஹலோ
ஹலோ
ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்ளா
அவக்குநெட் ஒர்க்கு இசுவா இதுக்குதுகல போன் கேறாங்க